ஹலோ
சொல்லுங்க
கேக்குதா உங்களுக்கு
கேக்குது
ம் பிக்ஸ்சேசரா
ம்
கண்ணாடி கண்ணாடி போடுவீங்களா இல்லையா
ம்ஹூ
அதுயேன் இப்டி பதறிங்க
இல்ல நா மீன் நறையா சாப்டுவனா
சோ ஓ ஓ ஏங்க பூமராட்டு பேசாதிங்க
நா நல போங்க சத்திமாளு மீன் சாப்ட்டா கண்ணு நல்லா தெரிகுங்க என்னங்க படிச்சிருக்கீங்க இல்ல சத்திமாலு ஆனா போட்டு பாருங்க
நா எல்லாமே நான்வெஜ் எல்லாமே சாப்டுவங்க
ஏங்க நா நறையா சாப்டுவன்
இப்பதா ரீசண்ட்டா வெஜ்ஜா மாரில்லாங்கிற ஒரு தாட் டுக்கு வந்துருக்கேன் ஒரு எண்ணத்துக்கு வந்துருக்கேன்
ஏன் திடீர்னு
திடீர்னு எனக்கு அப்டி இப்டி யோசிப்பங்க திடீர் திடீர்னு மெண்டலாட்டு அப்பப்ப எல்லாமே யோசிப்பேன் வெஜ்ஜா மாறிட்டா என்ன திடீர்னு நம்ம சாமிய ஆயிட்டா என்னங்கிற அளவுக்கு யோசிப்பே
ஆக்கதா எசமி எசமி
வெஜ்ஜா மாற னுன் ஏன் ஆ சன்னா ஏன் ஃப்ரண்டு ஒருத்திக்காக வெஜ்ஜா மாறன் நா வெஜ்ஜி
செரி செரி மாருங்க மாருங்க
எதா ஒரு விஷ் வந்து வெஜ்ஜா மார் றி எனக்காக அப்டி கேட்டா அதுனால
ம்
செரி வெஜ்ஜா மார்றே அப்டிங்கிற மாரி அப்பப்ப சொல்லுவே ஆனா மாற மாட்டே இப்
நீங்க சிக்கன் தம்பி மட்டன் தம்பி
அதுதா அதுதாங்க அதுதா பிரச்சனையே என்னதா போனா லு இந்த விட்டு போன வாசல்லேங்கிற மாரி சிக்கன் என்ன எதோ பாக்குது
ஆ ஆனா சிக்கன் ஈட்டுங்க ஒடம்புக்கு
அதெல்லா இல்லங்க ப்ரோட்டீன்ங்க சாப்புல்லா சாப்புல்லா
சிக்கன் உண்மையாலெ ஹீட்டு நாட்டுக்கோழி கூட சாப்புல்லா சிக்கன் ஹீட்டு பிராய்லர் கோழி
டு என்னங்க பேசுறீங்க
போங்க
நாட்டுக்கோழிதா ஹீட் ஆனா எங்க வீட்ல நாட்டுக்கோழிதா எடுப்பாங்க சிக்கன் எடுக்க மாட்டாங்க
ஆ
ம்
உங்களுக்கு பெட்ஸ் புடிக்குமா?
என்னது பெட்டா பெட்டு பிடிக்கு ஆனா வீட் ல யாருக்கு பிடிக்காது சோரன் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் குடுத்துட்டாங்க வளத்தக்கூடாதுன்
என்ன பெட் புடிக்கு
எல்லாமே புடிக்கு எனக்கு பாம்பு வளத்தனூன்லா ஆச
சூப்பருங்க
எங்க வீட் ல தா எனக்கு ஒன்னுத்துக்கு விடல
அ நா பாத்தே போன வார பாத்தே பாம்பு போன வார நாகப்பாம் பாத்தே
எனக்கு வந்து பல்லினா பயொங்க ரொம்ப பயோ
பல்லியா
ஆமா எனக்கு எத கண்டாலு பயோ இல்ல என கத கண்டா ரொம்ப பயோ
ம்
ஸ்னேப் க்கு வந்து பள்ளி சாப்டு
ப்ரன்ச் தெரியுமா
யாரு
மரியானா டரெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு கடல் இருக்கும்ல்ல
தெரியாது தெரியாதுங்க தெரியாது அது அது தெரிஞ்சு நா என்னங்க பண்றது எங்க அப்பா என்ன இங்க இருந்து பக்கத்து தெருக்கு விடுறதே இங்க இருந்து பக்கத்து ஊருக்கே விட மாட்டாரு இதுல ஏதோ எத்தெஞ்சு தெரிஞ்சன பண்றது
அது தெரிஞ் ச்ம்னா
எனக்கு தேவையில்லாதெ ல்லா தெரிஞ்சுக்க மாட்டேங்க நானு சரி சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுக்கறே சரி பரவால சொல்லுங்க செலுங்க செலுங்க ஆ இருக்கு கே
அந்த மரியானாடென்ச்சுனு ஒன்னு இருக்கு சரியா அது வந்துட்டு எப்படி தெரிமா இருக்கு எங்க பாட்டு கேக்குதுங்க பக்கத்துல
இப்ப கேக்குதா பாருங்க
இல்ல மாதிரியான டென்ஷன் இருக்கும்ன்னு அது வந்துட்டு எப்படி தெரிமா இருக் போவு நம்ம ட்ரையாங்கல் முக்கோணோ இருக்குல அத தலைகிழா வச்சா எப்டி இருக்கு அது மாதிரி ஒரு பல்ல மாதிரி நச்சுக்கோங்க சரியா அதோட ஆலோ எவ்ளோ தெரியுமா
ஆ
அ அதோட ஆலோ எவ்ளோ தெரியுமா ஆ நம்ம இமயமல இருக்கல
இமயமலனா மௌண்ட் எவரெஸ்டா
ஆஹ்
ஆஹ
அத தலைகிலாம் வச்சானா தலைக்க ந்த கடலக்குள்ள வச்சா இருக்கல
அஹ் அது எதுக்குங்க அங்க போயிட்டு இருக்கு குங்க அதுதான் அவ்வளவு முழுகுது ஸ்விமிங் பூல்ல குளிக்க வேண்டியதான
நான் சொல்றது கேளுங்க மறந்து போயிரும் அப்பறம் அப்போ அதே முழுங்கி ஒரு நாலு கிலோமீட்டர் ஆழம் இருக்கும் அவ்வளோ ஆழம் அதுல உள்ள இருக்குல நம்ம பாக்காத விலங்குகளாம் இருக்குல
இருக்குல
நிறைய இருக்காமா
வீடுங்க நீங்க போய் தேடி கண்டுபிடிங்க
வெப் சீரிஸ் பாப்பிங்களா நான் அதிகமா யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோஸ் தான் பாப்பேன்
நான் யூடியூப்லயும் பாப்பேங்க நான் இப்ப சொன்ன பாக்க மாட்டேன்னு
நீங்க வந்துட்டு வெப்சீஸ் பேவரடட்டா உங்க எனக்கு வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா நானு பாப்
நான் வி ஜே சித்துபேனுங்க கரெக்டா டைமுக்கு ஆஜராயிருவேன் இன்னைக்கு கூட அது பாத்துட்டு தரேன் அவங்க வீடியோ பா அ தான் சாப்பிட்டு இருந்தேன் எந்திரிச்சுட்டு யூடியூப்கு அவங்க வீடியோ மட்டும் பாக்குறக்கு வருவேன் படம் வரட்டும் அப்புறம் தானே இருக்கு
உம் இது எதுக்கு வெயிட்டிங்கா இல்லயோ நீ சே ஒரு டூ குயிங்
ஏ எனக்கு பாட்டி கேட்ட மனசு இல்லங்க சொதப்பிடுவானோ தோணிடுச்சு எ தம்பி எ தம்பி இருக்குல எங்க எங்க இருந்தாலு சரி எ தம்பி வந்து இப்ப யாராவது போன்ல இருந்தோ இ டிவிலோ டக்குன்னு ஆ பத்துக்கு பத்து நிமிஷ தம்பி டான்ஸ் ஆடுவா எங்களுக்கு டான்ஸ் ஆடுவா அவ ஒடம்பு கை கால் மட்டு ஆடு அழகா ஆடுவா குட்டியோண்டு ரொம்ப குட்டியா இருப்பானா பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்போது ஜிங்க ஜிங்குன்னு ஆடும்போது இத்துக்கூன்டு இருப்பா
ம்
நீங்க பேசுறது ரொம்ப மெதுவா கேக்குது
உம்
ஏ சத்தமா பேச மாட்டீங்களா நா பேசலயா ஆ இப்பதா நா சத்த சத்தமா பேசுறீங்க
இல்ல நெட் ப்ராப்ளம்னு நெனக்குற எனக்கு தெரிஞ்சு நா சத்தமாதா பேசுறே ஆனா ஒங்களுக்கு கேக் சிக்க மாட்டிக்கிது
ஆ சத்தமா இப்ப கரெக்டா தா இப்ப இப்டிதாங்க பேசணு மெதுவா பேசக்கூடாதுங்க
ஆ அப்ப தொண்ட வலிக்கு அப்பறோ விக்ஸ் மாத்திர சாப்பிட்டுக்கோங்க கீச் கிச்ச போக்குங்க அப்டி சொல்லுவாங்க
பிளான்
ஆம்மா தொண்டவடுத்தா அப்டி பேச மாட்டா
நீ எ கொரலே அப்டிதாங்க
சாப்ட்டான பைய்யங்க
நா பேசிக்காவே ஒரு தாறுமாராண பொண்ணுங்க
சூப்பருங்க அதனால வந்துட்டு நா சத்தமா பேசமாட்டே
சொல்லி் குடுத்து வளத்தி இருக்காங்க எங்க வீட்ல நீ சத்தமா பேச என்ன புடிக்காதுதா இருந்தாலு புடிக்காதுதா எங்க வீட்ல என்னய இருந்தாலு கத்தி தா பேசுவே
எங்க வீட்ல இருக்குவங்க என்ன ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப புடிக்குங்க
எங்க வீட்ல எல்லாத்துக்கு புடிக்குங்க ஆனா சில புடிக்கு புடிக்காது அப்டி அப்பப்ப புடிக்கு அப்பப்ப புடிக்காம போயிருவே
இந்தா
அப்பப்ப சண்ட போட்ருவன் அப்பப்ப நானும் நல்லா பேசுவேன் அப்படி எனக்கே தெரியாதுங்க நான் இப்ப எப்டி இருப்ப பெண்ஒரு கோளாறுங்க
அ உங்களுக்குன்னு இல்ல எல்லாத்துக்கும் அப்படித்தான் நான் சொல்றது கேர்ல்ஸ்கு
கேர்ல்ஸ் எல்லாம் இல்லங்க நா அவுங்களுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம்
அஹ
நான் ஒன்னு நினைச்சா அவுங்க ஒன்னு இருப்பாங்க அதெல்லாம் எட்டாம் பொருத்தம் உம் எனக்கு ஆர் எக்ஸ் ஹண்டர்ட் தான் புடிக்கும்
மா அவுங்க யாரும்மா
உண்மையாலுமே எனக்கு புடிக்கும் இப்போ எங்க வீட்ல ஒரு பதினெட்டு எங்க வீட்ல பதினெட்டு வருஷம் முன்னாடி வாங்குன வண்டி அப்டியே இருக்கு பதினெட்டு வருஷம் இல்ல இப்ப அந்த வண்டியோட வயசு கிட்டத்தட்ட இருவத்தி மூணு இப்ப வரைக்கும் பத்திரமா இருக்கு டெய்லி அத தொடச்சி குளிப்பாட்டி டீ எல்லாமே பண்ணுவங்க அந்த வண்டியில எவ்வளவு பேர் விக்கிற கேட்டாங்க தெரியுமா நாங்க எடுத்துக்கிறோம்ன்னு
நான் ரெண்டு முடிவுல இருக்கேன் ஒண்ணு ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் எடுக்கலாம்
உண்மையாவா இல்ல கேட்டனால இப்ப
இல்லனா சத்தியமா தான் ஒன்னும் ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் எடுக்கலாம் இருக்கேன் இல்லாட்டி வந்துட்டு ஆர்சி டூ ஹண்ட்ரட் எடுக்கலாம்
எங்க வீட்டுல எனக்கு டியோ வாங்கி தருவாங்க இல்லன்னா என் உடம்பு பாத்தட்டு ஸ்கூட்டி பேப் வாங்கி தருவாங்க அதுக்காகவே குண்டாவேன் சீக்கிரம் குண்டாயிருவேன்
எடுத்துடுவேன் ஜூன் ஜூன்ல எடுத்துடுவன் காலேஜ் போறக்குல எடுத்துடுவேன் கண்டிப்பா
ஓ இப்ப செம்லிவுல இருக்கீங்களா
ஆமா
செம்லீவ் உங்களுக்கு அசைம்மன்ட்டு அது இது எதுவுமே தர மாட்டாங்களா
எங்களது காலேஜ இல்லைங்க அது டுப்பாங் காலேஜ் மேம் லாம் திமா தா ஒரு நாளைக்கு எட்டு பீரியீட் இருக் கோங்க அந்த எட்டு பீரியட்ல நா மிஞ்சி போனா ரெண்டு பீரியடு தா நாங்க கிளாஸ் கிளாஸ் படிப்போம் கவனிப்போம் நீங்க யாரு பீரியடும்
தூங்குவீங்களா வெளிய போயிருவீங்களா
செட் வந்துட்டு மூணு மொத் தம் நாலு செட் இருக்கு செரியா ஒரு செட்டு வந்துட் எதோ ப்ரீ ஃபயர் செட்டு
ம் ம் ம் நானு நடுவு எனக்கு ரொம்ப புடிக்
ஆ இன்னி ஒரு செட்டு ரீல்ஸ் பாக்கற செட்டு இன்னி ஒரு செட் ட்டு வந்துட்டு போய் பொண்ணுங்கள்ட்ட பேசற செட்டு செரியா இன்னி ஒரு செட் இப்ப கிராம ஆ என்ட்டு கேண்டீன் போறதுக்கு அதுல நா வந்துட்டு நாலாவது னோ க்ளாஸ்ல சார் இல்லனா கேன்டீன் போயி ஒக்காந்துருவ ஒக்காரமாட்டே தூங்கிருவே
ம் நல்ல விஷியம்
குள்ளே இருந்து அங்க போனா தா ஜாலியா இருக்கும்
கூட்டுபோறன் சி இ போயிக்கோங்க போயிக்கோங்க
நீங்க எதோ ஒரு ஆழ்ந்த யோசனைல இருக்கீங்ளாட்டுருக்கு டப்புன் மாத்தி பதில் சொல்டீங்க
போறன் சொல்லிட்டன் நீங்க போங்கன் சொல்றக்கு பதிலா சேரி நா கூட்டிட் போறன் அப் டி மாத்தி சொல்லிட்டன்
சேரிங்க‌ சேரி எனக்கு வேற டயடா இருக்கு நா போயிட்டு கொஞ்சம் சாப்பட்டு வரேன் தெம்பா
இப்ப சேரிங்க பை பை